ஹலோ ஆ கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க என் நா வந்து என்னா உக்காந்து சும்மா தண்ணி குட்ச்சிட்ருக்கே
ரொம்ப பிசி போல இன்னிக்கெல்லா
ஆ சும்மா பிஜிங்க
உம்முஸ்ட் அயே அயான்னா என்னா டைலாக் அது எப்புடி தானவோ நைன் ஐயோடா ஆ ஐயோட டய்லாக் அது அடிக்கடிக் மறந்தத்து வேற
ம்
ம் இது என்னாவ் க்ரூப்ல ஒரே மெய் இதுதாம் போல உங்க காலேஜ் க்ரூப் எல்லா சண்டே மீட்டிங்கிதா போல
இல்ல இல்ல பேக் வேங்லான் சொல்லி ப்ளான் பட்ருக்கோ தென் அதுவு இல்லாம பேக் பேக்கு காலேஜ் பேக் பேக்கு அ ஆ பேக் சொல்லி வாங்கலா சேந்து வாங்கலான் சொல்லி சொல்லிட்ருந்தோ சோ அத பத்தி ஒரு கெஸ் கெஷன் போச்சி தென் வந்து என்னோடைய என்விரான்மெண் ஸ்டடிஸ் சொல்ற ஒர்ஸ் சப்ஜெக்ட்டோட மேம் சொன்னாங்க ஆ எல்லாரு வந்து வீட்ல வந்து செடி வளக்கனு சொல்லிர்க்காங்க
ஆ நம்ளை செடியெல்லா வளை தெரியாதே அ ஆ
சொன்னனால ஒருத்தி வந்து வாங்கலோ எல்லா சேந்து பாக்கலா சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டு கிட்ட வந்துச்சுன் சொல்லி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கா அதொவ் சொன்ன காரியோ அப்டி மனச ஒடச் ச்சிட்டா அப்டின் சொல்லி பேசிட்ருந்தாங்க சோ அதுல கொஞ்சு போயிட்ருந்ததே தென் அதுல்லாம்
கால் பண்ண நீங்க அட்டன் பண்ணீங்கோ ஒரே ரெண்டே செகெண்ல இங்லீஷுல பேஸ் சொன்னீங்கிளே ஏதோ ஆ தட்ஸ் ஷஓகே தட்ஸ் இது திசு புசுன் சொல்லிர்ந்தீங்களே எதோ
ஹஷோ அப்படி ஹின்
ஆ நா கூட நீங்கோ பிஸி போல நா கூட என்னா தப்பா பேஸ்னாத் சண்ட போட்டின்னன்ச்சு ஒக்காருந்த
ஓ அப்படின் நென்ச்சீங்கா அப்புல்லா இல்ல அது வந்தும் தென் வந்து இன்னொன்னு தென் அந்த க்ரூப்ல மெசேஜ் வந்துந்துல ஃபஸ்ட்லு மார்னிங் வந்து அ நா ஸ்ட்ரக்கை நின்னு பேசிட்ருந்தல ஆ காலேஜ் க்ரூப் லைக் வந்து இல்லே அ ஃபஸ் ச்ச நமக்கா ஒரு க்ரூப்ல வந்து மெசேஜ் வந்து சொல்லி
ஆமா ஆமா பெஜ்ஜார ஆய்ட்ட நி ஆனு நா கூட போதிச்ட்டன்னு இல்ல நாம்போட் டபுள் மைண்டட் தா எல்லா இல் இல்லல்ல யாரு சாமி அவெ அப்படியுவ் பப்ளிக்கா இது பண்ணனே ஒர் ஷாக்கு
ஆ லைக் நா வந்து அத பத்தி சொல்லி காய்ஸ் அப்டி சொல்லி பா லைக் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சோ வந்துட்டு கேட்டே காய்ஸ் யாராவது வந்து சம் பிக்ஸ் பாத்தீங்களா அப்டி குரூப்ல பாத்தீங்களான்னு கேட்டே அவுங்கோ சொல்லுவாங்க என்ன பிக் பாத்தோ ஸோ ஒன் பிக்கும் இல்ல அப்டின்னு சொன்னாங்க
இல்ல உடனே டெலிட் பண்ணிட்டீங்க போல குரூப்பு குரூப்ல உட ஆ ஆ
அதுனால இல்ல யாரு பாக்கல என்ன பிக் கேட்டாங்க நா வந் து இல்ல குரூப் அட்மின் டெலிட் பண்ணிக்கிட்டாங்க சம்திங் சொல்லி லைக் அத சொல்லிகிட்டு இரு க்கும் போது இல்ல அந்த அவ சொல்வா ச்சீ அப்டின்னு சொல்லி சொல்லுவா ஆ
ஆ
யார்யா அவ கேட்கும் போது இல்ல அட்மின் வந்து டெலிட் பண்ணி அண்ட் ரிமூவ் பண்ணி விட் டாங்க சோ வந்து இப்ப அது யாருன்னு தெரியல நேத்தே அவன் வந்து கேய்ஸ் சம்திங் வீடியோ போட்டா சோ பாத்தோம்ல அந்த அவன் அ நேத்து வந்து எப்டி போட்ருந்தா சம் ஒரு பிளேஸ் நேம் போட்டுக்கிட்டு
இல்ல இல்ல நம்ம அத அப்பறோ பேசிகலா விடுங்க
ஆ ஓகே லைக் அப் சொல்றேன் லைக் நேம் போட்டுக்கிட்டு ஒன் ஆஃப் த வேட் போட்டிங் அப்டி கூட்டம் சொல்லி போட்டாங்க சோ நேத்தே நாங்க பாத்தோ நேத்து நாங்க காலேஜ்ல வச்சு எல்லா சேர்ந்து பாத்துட்டு நா வந்து நேத்து கால் பண்ணே லைக் நேத்தியா ச தெரியாம போட்ருப்பாங்க போல அப்டின்னு சொல்லி ட்டு நா ஒரு ஒன் நம்பர்லயிருந்து கால் பண்றே எடுக்கல சோ வந்து தென் வந்து அட்மினே டெலிட் பண்ணிகிட்டு பஷி லைக் சம் அட்மீன் சொல்லி மெசேஜ் போட்டாங்க இது வந்து இங்கெல்லா வந்து இப்டி பண்ணக்கூடாது நோ தேர் இஸ் கன்றிஸ் இட்ஸ் நாட் அலௌட் சொல்லி சம்திங் போட்டாங்க அப்டின்னு சொல்லி பாத்தோ தஸ் சென் தென் சேம் இதுதா இங்கேயு போட்ருந்தாங்க அதே ஆள் தா போட்ருக்காங்க சேம் பெர்சன்
அ செரியான ஷாக்கு வேற நானு என்னன்னா இது
நா வந்து பேசிக்கிட்ருந்தே லைக் நா வந்து சடனா பாக்கும்போது லைக் ஸ்டன் அப்டி ஸ்டாப் ஆயி் ஸ்ட்ரக் ஆயி நிக்கிறே லைக் என்னயா
ஆமா உங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லைய அத அந்த நிமிசத்துல நானு நான்தா லைன்ல இருக்கேனே நீ பேச்சு மூச்சே இல்லயே உங்களுக்கு
ஆ லைக் நா யார்யா இவ இப்டி போட்ருக்கா அப்டின்னு சொல்லி லைக் ஸ்டரக் ஆயிட்டே
செரி விடுங்க விடுங்க நா கூட அஸ் இத இந்த டாபிக்க விட்டுர்லா இப்போதைக்கு அவ போத பைய எனக்கு வீடான போன ஒரு இன்ப அதிர்ச்சி குடுத்தாம்பா நாங்க எல்லா ஒன்ன தா சுத்துவோ கேங்கு எங்க கேங்க் வந்து எப்டின்னா இருபது முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு இருபத்தி இருபது வயசு வரையு பசங்க நா தா சின்ன பையன் ஆனா அருண்ட வாளே நா தா எதுனா சண்டனாலே நா தா போய் மின்னலா நா வந்து எந்த சண்ட போட மாட்டே யாருப்ப அவங்க சண்டை இழுக்க மாட்டே அவங்க பெரிய ஆளு பண்ணுப்பாங்கோ இப்ப நாமோ கொஞ்சோ அவங்க கொஞ்சோ அடங்கிட்டாங்க நாமோ என்ன இப்போ அப்டியே நா தா சண்ட இழுக்கிறது எங்க கேங்குலயே நா சண்ட இழுக்கிறது தப்புனா அது கரெக்டா கேட்டுருவே திடீர்னு கால வந்து டே எனக்கு நாளைக்கு கல்யாணடா நாலு மணிக்கு வந்துடுறானுற்றா எப்டி இருக்கு உங்களுக்கு அந்த நேரத்துல
அப்போ செரிதா
செரி யாருயா நீ லவ் பண்ற பொண்ணா டேய் அவள யார்னாது கல்யாண பண்ணுவாங்கடா டே ரீல் தான்டா செரி வேற யாருயானாங்க அப்பறடா டேய் எங்க அக்கா பொண்ணுடா அக்கா பொண்னா தலைய பிச்சிக்கினே அக்கா பொண்ணா கலாய்க்றீன்னு செரியா
போ இல்ல இப்ப லைக் இப்ப வந்து லைக் பன் லைக் இப்ப வந்து அவங்க வந்து லைக் ஓடி போய் கல்யாண் பண்ணிக்கிறாங்களா இல்ல அவங்க வீட்லே பண்ணி குடு
அதுதா அதுதா எனக்கே தெரில கல்யாணோன்னா அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜானே
அக்கா பொண்ணு அத் ஓ லைக் அக்கா பொண்ண வந்து குடுப்பாங்கல்ல மாமா மொற
மொற மொற
ஓகே ஓகே மொற பொண்ணு ஓகே ஓகே
அ ஆ என்னா கதன்னே தெர்ல ஸ்டன்னு திடீர்னு நீங்களே எனக் நாளைக்கு கல்யாணோ அப்டி வந்துருன்னா நா ஸ்டன் ஆவல்ல அந்த மாரி ஸ்டன்னு நானு
ஓ அப்டி
அது அதே சாக்குல என்ன சொல்ட்டியேடான் நெனைச்சு திட்னுக்காத அத திட்டாத முஞ்சிர்ச்சு நீ யாரு நீ கேடி உன்ன பத்தி எனக் தெரியு
ஓகே ஓகே
அ ஆ ம் அப்டே பேஜாராய் போய்ட்டே அப்பறோ அ வண்டி கொஞ்சோ ரிப்பேரு அ டிஸ்க்குல சவுண்ட் வர்துன்னு மெக்கானிக் கடைக் போனே அவுரு ஃப்ரண்டோட எங்க ப்ரோவோட அப்பா தா நா டாடின் தா கூப்டுவே டாடி பாரு டாடினே டே அ மண்டே வேற கூழு ஊத் திடீர் மைக் செட்டு கட்டிக்கிறாங்கோ என்னா பண்றத்னே சவுண்ட் தெர்ல நாளைக் வந்து ர்ரா நாளைக் பாத்திர்லா அப்டினாரா சேரி டாடி அப்டின்ட்டு வந்ட்டே அங்க போய் நின்னா செரி நாளைக் கல்யாணத்துக்கு போறியாயா போம்போத் சொல்யா நானு வரேன்னா
ஓ இப்ப வந்து ஆமா அரேஞ்ச் மேரேஜ் சம்திங் தா போல ஓகே
சைடு செரி நாளைக் எத்தின் மணிக் கல்யாணோ சொல்யா நா வ
அத ஏ நாளைக் கல்யாண்த்துக் இன்னிக் கூப்ட்றாங்க
இது சாட சடனா நடக்கற்து
ஓ சடனா ஓகே ஓகே லைக் எல்லாரை கூப்ட்றதுலா இல்ல
ஆஆ எங்க ஃப்ரெண்ட்ஸ் சரவ்ண்டிங்ல மட்டு
ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு
அப்பறோ நா என்னா பண்ட்டே ஓகே அப்டியே வுட்டுட்டே செரி கல்யாணோ எப்டியா கால்ல எட்டு மணி ஏழு மணியா சொல்லு எட்டு மணிக் போலானா எட்டு மணி, ஏழு மணியா ஏய் மூணு மணிக் போனுன்டா
மூணு மணி ஈவ்னிங் ஆர் மார்னிங்
மார்னிங் த்ரீயோ க்ளாக் ப்ரோ
த்ரீயோ கிளாக் எங்கயா மேரேஜ் பண்ணீர்க்றாங்க
ஃபோர் தேட்டிக் மேரேஜ் அது நல்ல நேரோ நாமலா நம்ம ஸ்கூலுக்கே ஒழுங்கா நேரத்துக் போ மாட்டோ கல்யாணத்துக்கு அவுங் கல்யாணோ க தாலி கட் றக்கு ஆமா அவுங் கட்றதுக் நாம ஏ சீக்கரோ போறோ ஆமா ப்ரோ ஒரு ஒரு டைம் நல்ல நேரோ வருல்ல
ஓகே ஓகே ஓ கே ஓகே ஐ அண்டர்ஸ்டேண்ட்
ஆ அது அப்பறோ சேரியா போம் போது சொல்லுயா வரே அப்டின்னே எப்படிதா நாளைக்கு உதவாத அந்த ப்ளூ கலர் ஒரு பேக்கிக்குது அதல்லா போய் கீழ அந்த பேகி போட்ணு பேகிக்கு ஒயிட் கலரு பிரிண்டர்லுக்குது பூ போட்ட பிரிண்டர் அது போடலாமா பூலா பிளாக் கலர் அப்டியே பிரின்டர் மாரி அது போடலாமா இல்ல பிளாக் கலரு டிரரெஸ் இருக்கு அது போடலாமானு யோஸ்சீன்னு உக்காந்துருக்கற
ஓகே ஓகே ஓகே
க்கு உங்க இது ப்ளூனா என்ன ப்ளூ தெரிமா அந்த ஓஷம் ப்ளூவ தெரிமா
என்ன ப்ளு
ஓஷன் ஓஷன் ப்ளூ
ம் தெரிலையே
டார்க் புளூ நாங்கோ ஒரு பு ஒரு போஸ்ட் போட்ருந்தல்ல
ஓகே நா பாத்ததில்ல பா பாத்தேன்னா ஞாபகோ இல்ல
ஆ அந்த அந்த பேண்ட்டுக்கு அது பிளாக் கலர் போட்டா நாள்ளாருக்குமா இல்ல பிரிண்ட்டடு ஒயிட் கலர் போட்டா நல்லா இருக்குமா உங்க டிரஸு ப்ளு ப்ளு டார்க் ப்ளு இல்ல ஓஷன் ப்ளூ
ஓகே ஓகே ஓஷன் ப்ளூ லைட் ப்ளூ ஓகே ஓகே புரிஞ்சிது ஒஞ்சு ஷர்ட் வந்து என்ன கலர் சொன்னீங்க
பிளாக் அண்ட் பிளாக் ஒண்ணு இருக்குது ஒயிட் ஒன்னு பிரிண்ட்டடு பிளாக்கு பிரிண்ட்டடு
ஓகே பிளாக் வந்து பிளாக் போடுறது ஓகேவா இருக்கு
பிளாக் போடுறது ஓகோ வா இருக்குமா
ம் இல்ல பிளாக்ல பிரிண்ட் சொன்னிங்ள அது போடுறது ஓகே வா இருக்கு
உங்களுக்கு நா போட்டோ அனுப்பறே பாருங்க பார் இவ் வீட்டுக்கு போயிட்டு அனுப்பறே எது போட்டா நல்லாருக்குன்னு உங்க சஜ்ஜசன்ல சொல்லுங்க
ஓகேங்க கண்டிப்பா சொல்லா என்னோட சஜெக்ஷன்
இது சேரிங்க சேரிங்க நா ஈவினி நீங்க பேசி முடிஸ்ட்டிங்கோ அப்பறோ சொல்லு வேற
மேல சொல்லுங்கன்னு சொன்னே
ஆ வேற யா ஒரே நிம்ஷோ இருங்க அப்டியே ஒண்ணு இல்லங்க நா கால்லயே அழாரோ வெச்சு எழுணு என்ன பண்ண போற ஏது பண்ண போறேன் தெரீல
ம் நாளைக்கு எனக்கு காலேஜ் போணு மார்னிங் எந்திரிக்கணு அதுக்கு நாங்க என்ன பண்ண போறோ அதல்லா ஒன்னுமே பண்ண மாட்டோ ஏந்திக்கிறோமா ஓகே அது பண்ணிட்டா இப்ப எட்டு மணிக்கு எந்திர்ச்சே வெச் கொங்களோ
இல்ல நா சொல்றே நீ நா சொல்றே நீங்க என்ன என்னா பண்ணுவிங்கன்னு எட்டு மணிக்கு எழுவீங்க பல் தேப்பீங்க ஒரே ரேண் நிமுஷமா பல் தேக்கறது வந்து அது நார்மல் அது ஆக்சுஸ்வல் டைம் நீங்க எத்துப்பீங்க நேரா பாத்ரூம் போவீங்க அப்டியே பாத்ரூம் குளிச்சிருவீங்க வந்து சாப்புனே டிரெஸு போடுவீங்க டப்புன்னு அப்டியே பஸ்
நாளை குளிக்க மாட்டேங்க நாளைக்கு குளிக்கற இது இல்ல நாளைக்கு குளிக்க மாட்டே
உண்மைய சொல்றவ கடவளுக்கு நிகரானுவங்கன்னாங்க பரவால்ல நீங்க கடவுள் நிரான நிகரானவர் போலயே
நா வந்து குளிக்க மாட்டே ஏன்னா இப்ப நா ஈவினிங் தா குளிச்ச சோ நா குளிக்க மாட்டே அதுவு இல்லாம நா காலேஜ் போம்போது என்னைக்கு குளிக்க மாட்ட பழக்கல்லா கெடையாது ஈவினிங் வந்து
ஓ சாமி நீ இத்தின் நாள் எங்க இருந்த சாமி
என்ன ஆச்சுங்க
இல்ல எல்லா புட்டு புட்டுனு உண்மையலா சொல்றயே இல்ல எங்கிட்ட மட்டும் சொல் இல்ல எங்கிட்ட மட்டும் சொல்றேயா இந்த டை இத இல்ல எல்லாக்ருகுமே இதான் சொல்லறி
எல்லாத்தையும் சொல்றதுனா குளிக்கவே மாட்டேன் சோப்பே தேய்க்க மாட்டும்ன் அவ்ளோ தான் குளிக்கும் மோது போட்டுப்பேன் குளிக்காம வந்து மார்னிங் வந்து காலஜ் போம்மோது மட்டும் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போவேன் வீட்ல இருக் கும் போது அந்த லீவ் டைம்ல வீட்ல இருப்பாங்கல்ல
அப்படி சொல்ல வரல குளிக்காம சோப்ப போட்டு குளிக்கறீங்க சோப்பு போடாம குளிச்சா அது மாரி ஸ்மெல்லு வரும்
அப்ப ஐ அப் ப்டிக்கே நான் சொல்லல குளிக்கும்மோது யாரும் சோப்போடாம குளிப்பா அதெல்லாம் சோப்போட்டுப்ப அப்ப போட்டு லைக் லீவ் டைம்ல வந்து சோப் குளிக்காம இருக்கும்மோதல்லாம் ஃபேஸ் வாஷ் கூட பண்ண மாட்டேன் உட்காந்துட்டே இருப்பேன் நானலாம் அப்டிதான் யாரு கேட்டாலும் சொல்லிக்க வேண்டிதான் என்னத்துக்கு இதலாம் பொய் சொல்லிக்கிட்டு
நாலாம் எப்படி தெரியுங்களா குளிப்பன் அ டெய்லியும் ஈவினிங் குளிப்பன்
செரி
ஒரு மாரி கிளைமேட் ஜில்லன்னு இந்துச்சுன்னு வச்சுக்கோ அடே போடா இனி குளிச்சு ன்நாடா பண்ணபோறீங்கோ நாளைக்கு குளிச்சிகிலான்னு அப்டி போயிடுறது அவ்வளவுதான்
ம்
இதெல்லாம் இருக்குது ஆனா நான் என்ன பண்ணுவேன் ஜ ஜவாத் மட்டும் போட்டுப்பேன்
ஓ நான் குளிக்கிற பழக்க எல்லாம் எனக்கு இல்ல ரொம்பல்லாம் குளிக்கலாம் மாட்டன்
அதனால தான் இவ்வளவு அழகா இரு அழுக்கு தேய்க் தேய்காததுனாதான் இவ்வளவு அழகா இருக்கீங்க போல
நான் அழகாவா இருக்கேன் செரிதாங்க
இல்லங்கான் நா பாத்ததலாம் இல்ல சும்மா ஒரு ஃபளோல சொல்றேன்
ஆ அவ அதுக்கு அதுக்கெல்லாம் ஒர்த் கிடையாது நான் வந்து குளிக்க மாட்டேன் உண்மைய சொல்லப்போனா பட் ஈவினிங் வந்து மீண்டும் ஒரு இணைப்பில் மீண்டும் இனைவோம் நன்றி வணக்கம்
அ